கேக்தா
ம் கேக்குது
ம் உன்னால குழம்பிடேன்பா அய்யோ அத லிமி்ட் முடிஞ்ச்சு பா ஒரு நாளைக்கு அஞ்சு பேர்டத பேச முடியும்
அப்டியா ஏ தொலதொலப்ப காட்டி
அடிங் அ
ஏன் கடி ம் அதாது ஏத்திட்டு போய்ருவாங்க தங்க டைம் ஆயிச்சு அப்றோ ரீஃப்ரெஷ் பண்ணி அப்ப ரிஃப்ரெஷ் பண்ணி திஸ் கால் ரீச்டு ஹிஸ் டார்கெட்னு வந்தது ஒனக்கு பண்ணும்போது அப்பறமா திரும்பவும் வந்து ரீஷரஷஸ் பண்ணி வந்த அப்பறோ வந்துச்சு அப்பறோ வந்துச்சு
அ அ
ம் ம்
ப்ராசசிங் ப்ராசிங்ல எது காட்லையா
இதுவு நிக்கலா
சூசை நடகாதுன்டே அவன் பாறா வேஸ்ட் பண்டான் பார்றா அவன் சூச
நீ அவுன்ந்தாது வாங்கிருக்கணு பேசி
அவன் தான்ங்கேட்ட ரூல்ஸ் எல்லா போடுறா கேட்டா
நீங்க அவன் யு பி ஐடி கேன்சல் பண்ட்டு வந்து போட்டுருக்கனு
கேட்டா அவனுக்கு வந்து சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் கமிஷன் வேணுமா
இப்போ நாள்லருந்து எல்லாருக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் நாள்லருந்து எல்லாருக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸா டாஸ்க் வந்துருமா
அது என்னான் தெர்ல நம்மளுக்கு‌ வந்துருந்தா நனைக்கிற டேய் இதுக்கப்பறோல்லா‌ ட்ரான்ஸ்‌கிர்ப்ஷன் தான்டா நடக்கு
அ நாலாயிரோ பண்ட்டியா நீஅதுக்குல்ல
ஹலோ ம் ம் ம்
எப்பட்றா நாலாயிரோ பண்ண நைட்டு பகலு தூங்காம ஒக்காந்து பண்ணியா
ந ஏதோ பண்ண கண்ணா நீ என்னா ரூம்மேட்ச் வரியா ஃப்ரீஃபயர் ஏத்திட்ட
எப்ப இப்போ ம் இருக்கு நா ரீட்
நீ என்னா ஓ செட்டிங்ஸ்ல விளாடாம எ செட்டிங்ஸ்ல விளாரத்து
இல்ல இல்ல ஒன்துலே கொஞ்சோ மாத்தி வச்சிக்கற
ஏ செட்டிங்ஸ்ச வச்சிவச்சி விளாண்டுக்றாரு
ஒந்துலே ஒந்துல வந்து எப்டி எ கன்யெல்லா பெருசு பெருசா இருக்கு அதுவ சின்னது பண்ட்ட அப்றோ கன்னோட டிரான்ஸ்பரன்சி நீ வந்து ஃபுல்லா மறையிற மாரி வச்ச அத கொஞ்ச தெரியிர மா ச்ச அப்றோ குளோவல் போறத கொஞ்சோ கீழ எறக்கிட்ட குலோவல்லோடா எடத்த மாத்துன நீ கைக்கு இன் சைடு வச்சிருப்ப நா உள்ள வச்சுருப்ப மேப்கீப்பு சின்னதாக்கிட்டு அந்த பேர்ல்லா தூக் கீல லாஸ்ட்ல வச்சிருவ கொஞ்சோண்டு மாத் ஒந்து கொஞ்சோ ஈசியா இருந்ச்சி ஒன்து வந்து ஏ கண்ட்ரோல மாத்ரதுக்கு
ம் அப்டியே இந்தான்னா எல்லாமே சின் சின்ந்தாருக்கு ஃபஸ்ட்டு தாக்கற மாரி இருக்கு வெறுப்பா இருக்குல
ஆமா ஆமா
ம் ம் சென்சிடிவ்வ
ம் சென்சிட்டிவ்னா நூரு வப்ப அவ்ளோதா
ம் அதனால்தா அப்டி ஒண்டா படிக்கிரியா
சும்மா தூக்குவ அப்டிலா இல்ல
பார்ட்றா எ கிட்டருந்து கத்துக்டா நா எப்டி ஆடுற ஸ்பீடா இந்த
நீ நீ ப்ரோ பிளேயரு பா நீ நாங்கலா பாட்டுபானோங்க நானோ பா
டேய் அப்டீலா இல்லடா நீயு ஒரு காலத்துல எப்டி ஆடிட் இர்ந்தடா அப்டீயு ச்சீ டைம் என்னா இருக்கோ
நானு நீயு நல்லா தா ஆட்ணோ ஏ பிரைமே எனக்கு தெரியாதடா.
யோச்சி பார்ரா உனக்கே தோணோல நம்ம ஒரு நாளு அந்த மேரி ஆன்னோமே அப்டீனு
ம் ம் என்னிக்கா நல்லா வெளாடுவே என்னிக்கா சொதப்புவே என்னிக்காவது மாட்டும்போது பிஸால்செத்துருவ ஃபர்ஸ்ட்டு போயி லீவு ஒரு நாள்
டேய் நீங்கலா நீங்க நீங்களா நீங்களால்ல பாத்ததெல்லா ஏ பிரைமே கெடையாதுடா எ ப்ரைமெல்லா லாக்டவுன்ல எப்டி எப்டீ தெரிமாடுவ லாக் டவுன் கூட இல்ல அ லாக்டவுனு வெச்சிக்கோ அப்பெல்லா இந்த ஹெச்சாட் மேட்சலா கெடையவே கெடையாது ஐச் சி புடி மேட்சலே ஹட்ச் ஆட்டன்டு சொல்ட்டு வெளாடுவோ
ஒண் டேப்பு
ஒதரவுடுவோ அப்டியே அப்பெல்லா அப்பெல்லா மேட்செல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லா கணெக்ட்டாவாங்கடா ரேங்கட் மேட்செல்லா லாக்டவுன்ல ரே ஐஜெல்லா புஷ் பண்ணுவே எங்க ஊர் பசங்கெல்லா ரீஜன் இல்ல ஈரோயிக்கில்ல ஈரோயிக்கே கஷ்டோ அப்போ போரத்து கஷ்டப்பட்டு ஹீரோயிகெல்லா போவோ ஹரோயிக்கி போயிட்டோனா போதோ அதுகப்றோ வெளாடவே மாட்டோ பியாரு
ஆமா ஈரோயிக்கெடிக்கறதே பெரிய கஷ்டமா இருக்கோ இரிக் ஒன்னு அச்சிட்டு அப்டியே செல்னேர்ந்த
ஃபர்ட்டு வாட்டி கஷ்டப்பட்டு அவ ஒரே ஆளு ஒரே ஆளு நா ஏ எவனு அந்த டீம்போட்லா வேளாடாம நா ஒரே ஆளே புஷ் பண்ணி ஈரோயிக்கு போனே அந்த பீக்கு அந்த அந்த பெட்டிவுள்ள பெட்டிவுள்ள ஒக்காந்துகுன்னு பீமசத்தில பத்துக்குன்னு
அப்போல்லா ஹீரோகி கிராண்ட் மாஸ்டரால ரொம் ரொம்ப கஷ்டமாருக்கோ இப்போலா நா கிராண் மாஸ்டரே அச்சிறோ ல
யார்மேலடா சீசன்க்கு லீ் கொச்ச அன்னிக்கே ஹீரோயிக்கு ஹீரோயிக்கு போனாவே மாசுதா
ம்
அந்த மாரிலா இர்ந்தது அப்போல்லா ஹரோயிக்கெல்லா போயிட்டுனா அவ்ளோ தாண்டா ஊர்ல நா தாண்டா எங்க ஊர்லயே பெரியாளு கெத்தா சுத்தற
நானா அப்பதா ஃபஸ்ட்டு லாக்டவுனு டைம்ல ஒரு கிளாஸ் ஸ்குவாட் ஹீரோயிக் அட்ச்சே அதுக்கப்புறோ லைனா தொடர்ந்து அடிக்க ஆரம்ச்சிட்ட
ஏ க்ளாஸு அது அப்ப எல்லா அவளதா இப்பல்லா ஹீரோயிக்கலா அசால்ட்டா போச்சு எல்லாருக்குமே
மீனே ஈஸியாயிச்சு இப்போ
ம் டேய் கெட்டதே ஈஸியா போய்ச்சு இப்பதா அவ ரீஜ்ஜனே போறா மாஸ்டேரே அடிக்கிறானுங்கோ அசால்டா ஃபைவ் ஸ்டார் வரையு
கிராண்ட் கிராண்ட் மாஸ்டர அடிக்கிறாய்ங்க இப்போலா ரீஜனுக்கு போயிறாய்ங்க எல்லா
அப்பெல்லா பார்றா அப்பெல்லா பஸ்ட்டியரு இப்ப தா ரிவ்யூ ரிவ்யூ ஆப்ஷனு அப்பனா ரிவ்யூ ஆப்ஷன் தூக்கிட்டானா இன்னா பண்ணுவானுங்க எப்டி போவானுங்க டேய்
எவ்வளோ அவ்வளோதா
ரிவூவே கெடையாம அப்போ அப்போ எப்டி இருந்தது அப்போ அதான்டா கேமே எந்த ஒரு ரிவ்யையு இல்லாம செத்துட்டனா அவ்ளோதா மேட்ச் முடியுறவெரியோ ஸ்பெக்குல பாத்துதா ஆவணு
ம்
வெளிய போனோ மைனஸு
ம்
இங்க ஆடுவானுங்க வெளிய ஓப்பனவே வர மாட்டாங்கா அவ செய் எவன் எங்க இருப்பானே தெரியாது
ப்ப ஆட்டதா
அப்ப அது இட்ரெஸ்ட்டா இருக்கு அந்த ஈவண்ட் முடியுன்னு ஈவெட்ல்லா பயங்கரமா குடுப்பாணுங்கோ அது முடியக்கு
அப்ப ஈவென்டே பயங்கரமா உண்டா ஈவென்ட்டு ஈவென்ட் முடிக்க இதே வந்து நல்லாருக்கு இப்போதா கொஞ்சோ சொதப்புராங்கே ம்
அப்பல்லா எப்படி தெரியுமா தருவானுங்க இந்த தீபாவளினா மேஜிக் வந்து இப்ப எப்படி மேஜிக் தந்துட்றானங்களே அப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ஒரு ந விளாடும் போது தீபாவளிக்கு வந்து பீஸ் தருவாங்க ஒரு மேட்சிக்கி ஒரு மேட்சுக்கு ஒரு பீஸ் மேஜிக்கு பீஸ்ன்னு தருவாங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டு
ம்
அந்த நேத்து வந்து அன்னைக்கு அன்னைக்கு வந்து கடைசி நாலு தொண்ணூத்தி ஆறு பீஸ் எத்துட்டே சார்ஜ் வந்து பத்து தா இருந்தது கரண்ட் ஆஃப் எங்க ஊர்ல
ம்
அன்னைக்கு ஃபுல்லா மேட்ச் விளையாடி விளையாடி கடைசில ஒரு நூறுதகமணி சேத்துட்டு அந்த மேஜிக்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு பசன்டேஜ்ல வைக்கறே கரண்ட் இல்ல பவர் பேங்க் கேட்கறே வெளியே போயிட்டு எங்க அப் பா வேற சரியான வெறில இருக்கறாரு சார்ஜ் இல்லாம அப்புறமா கரண்ட் வந்தது அப்பாடியோன்னு இருந்தது அதலா அதல ஒருகாலோன்டாமா
ம்
அவ்ளோ வெளிய அவரு வெறியா அதே மாரி இந்த டீம் போட்டு விளாடுறதுலா சம ஜாலியா இருக்கு அப்பலாம் ஃபர்ஸ்ட் வாட்டி எங்க ஊர் பசங்களோட டியோ போட்டுலாம் அப்பல்லா கேட்டு கேட்டு போயினு இருப்பே நம்ம எப்டி சேந்து விளையாடுறது அப்படின் கேட்டு போயினு இருப்பே பசங்களாண்ட போய் உன் பேர் என்னானு சொல்லுங்காங்க அப்புறம் போய் கேம்ல போயிட்டு அந்த பேர் வந்து பாத்துக்குணு மனப்பாடம் பண்ணினு வந்து சொல்லுவே நா கை எடுத்துனு வந்து சொல்லுவே மொதல்ல உள்ள வந்து ரெக்வஸ்ட் குடுப்பானுங்க அவுர் மா எப்டி அக்சட் பண்ணனு சொல்ட்டு சொல்லுவானுங்கோ அது திருப்பி மறுநாள் போயிட்டு அத அக்சப் பண்ணுவே திரும்பி மறுநாள் வந்து அக்சப்ட் பண்ட்டேன்னுவே அப்பறமா அவனுங்க ஒரு டைமிங் சொல்லுவானுங்க அப்புற அந்த காசு காஸ் குடுத்து விள விளாட்ற மாறியே இப்பதா இந்த கேம் ஃபுல்லாவே காசா மாரிச்சி
ம் அந்தமாரி அவுங்க சம்பாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கே
ஆ அவனுக்கே தெரிஞ்சிச்சி அவள்தா இவனுங்க இப்டிதா ஆ அதும் பார்றா எப்புல்லா சம்பாரிக்குறானுங்க பார்றா எல்லாத்துமே காஸ் குத்துதா காஸ் குத்தாதா நீ பிளேயரு அப்டின் கூட மாத்திடானுங்களே
ம் ராரவிட்டவுன்னு ரெண்ணுமே இல்ல
அதே மாரி அ தா அவனு ச நா பண்ணா நம்ம வந்து செலவு பண்ணுவோ தோணுன் சொல்ட்டு தெரிஞ்சி வச்சிக்கது அவ அவன்க்கு தெரிஞ்சி வச்சிகிறானுங்க அவுனுங்கோ அத்த கம்பன் ரிட்டர்ன் குத்தனா திருப்பி திருப்பி அவனுங்க வாங்குவானுங்கோ ராருண்ட்டு
ம்
ஜேஸ் பேண்டதா யாரும் தெஞ்சுதா அவனுக்கு அவ தா ஜாஸ் பேண்ட்ட கலகல்ரவுட்டா ரெட் கலரு பிளாக் கலரு ப்ளூ கலரு
ஒரே கலர்ல இன்னு கொஞ்சம் எஃபெக்ட மாத்தி வேற பண்டல்லா வச்சி ஏதோ ஒன்னு பண்ணா
ம் ரைஷ்ஷாரோட பண்டல் தெரிமா அந்த பன்னி பன்னி பண்டல் அந்த ரைஷ்சார ஆ அதுக்கு ஆ ஜாஸ் பேண்ட்டுக்கு அந்த பண்டலுக்கு காம்பினேஷனே கெடையாது
ஆ அதுக்கு சேத்து குத்துட்டாங்க
ஆ அது வந்து ர ரைஸ்டார் வச்சின் போறதால அது ரேர் ஆயிச்சின்னு சொல்ட்டு அப்டின்னு ஒரு பண்டலேவுட்டான்
அந்த பண்ணு கேலக்ஸி ஸ்டார் பண்டல்னு ஒன்னுவுட்டா
ஆ அதுவே கணக்குலதா வுட்டுகுறான்டா அது
அதா கேலக்ஸி விண்வெளி மாரி ஒன்னு இருக்கு ரெட்டு பிளாக்கு இப்டி இருப்பு மாரி ஒன்னு இருக்கு
இத்தா இவன பொத்தவரிக்கும் காஸ்தான்டப்பா யாரோ புஸ்பைன்ட் வரும்போது புஷ்பாவோட ஆடியோவு வச்சி பேர்டன் பண்ணுவாங்களா இல்லைங் இல்லைங்
ம் கொள்ளை அடிக்கிறாண்டா அப்டி அவ
நம்மளே ஒன்னு ஆரம்பிச்சிலா போலையே பயர் ஃப்ரீனு
ஃபயர்
நம்மள நம்மளா நம்ம வந்து நேர்மையாருகலா
ஓ நம்குத்தல்லாம காஸ இல்லையாருக்கும்
சரி அப்புறம் பண்ட்டா
ஆ சோ. ர்ரா
ம்